ஹலோ
என்ன பண்ணிட்டுருக்க இப்ப ஃப்ரீயா
உம் ஃப்ரீ தா
நம்ம உணவு தொழில் பத்தி எல்லா நெறைய பேசனோம்ல
ம் ம்
அதுனால இன்னிக்கி நம்ம உடம்பு மற்றும் மனசை ஆரோக்கிய யமா வச்சுக்க உதவும் உ டுடற்பயிற்சியை பத்தி பேசலாம்னு தோணுச்சு
ஆமா ஆமா இன்னிக்கு காலைல கூட நா சீக்கிரமா எந்திரிச்சு ஒரு சின்ன நடபயிற்சி போட்டு வந்தே டெய்லியு வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்துட்டு லேப்டாப் முன்னாடி உட்காந்து உடம்பெல்லா ஒரே வலியாருந்துச்சு அதா உடல் பயிற்சி பத்தி தாராளமா பேசலா இப்ப நா முழு ஃப்ரீதா சொல்லு நீ டெய்லியு உடற்பயிற்சி பண்ணுவியா
நான் முன்னாடியே பண்ணிட்டுருந்தேன்டா. ஆனா இந்த நடுப்பு நாட்களில் ஒரே சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு காலைலயே அலாரம் அடிக்கும் போது இன்னும் ஐந்து நிமிடம் தூங்குவோம்னு போட்டி போட்டு தூங்கிடுவே ஆனா உடம்பு இப்போ மிகப்பெரிய அளவில டயர்ட் ஆகுது. நடப்பயிற்சி போறதுல உனக்கு என்ன மாற்றம் தெரியு தெரியுது
டெய்லியு காலைல நடை பயிற்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தா காலைல அந்த ஃப்ரெஷ் ஏர்ல நடக்கும் போது ப்ரெயின்க்கு ஒரு நல்ல எனர்ஜி கெடக்கும். உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் எல்லா சீராகும். நா வந்துட்டு நடைபயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஆஃப் ஃபீஸ் வேலயே நல்லா ஃபோக்கஸ்ஸா செய்ய முடியுது என்னால ஆ ஒடம்பு வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு டயர்ட் ஆக மாட்டேங்கிது
ஆ செம்மடா எனக்கும் காலைலயே எந்திரிச்சி நடக்க ஆசையா இருக்கு ஆனா வெளியே போக முடியாத நாட்களில் வீட்ல உட்காந்தே என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணலாம் இந்த யோகா மற்றும் தரை பயிற்சிகள் பத்தி ஓ யோசனை என்ன
வீட்லயே வந்துட்டு நல்ல முறையில உடல் பயிற்சி பண்ணலாம்டா பெரிய கம்பெனிக்கி போறதுக்கு எதுவும் தேவயில்ல சின்ன தரை போதும் இருந்தாலே போதும் சரியான நமஸ்காரம் மாரி ஒரு டெக் னிக் இருந்தாலே போதும் உடற்பயிற்சி நம் பண்ணலா
ஆ யோகாவுக்கு மனசை அடக்குற சக்தி இருக்குன்னு சொல் றாங்களே அது உண்மையா இப்போ இருக்கிற நாட்களில் மனசுல ஒரே மனச்சோர்வு மற்றும் யோசனை அதிகமா இருக்கு அதுக்கு யோகா துணை செய்யுமா
கண்டிப்பா யோகா வந்து மிக முக்கியமான ஒரு மூச்சு பயிற்சி மூச்சு நான்கு உ நான்கு முற உள்ள இழுத்து நான்கு முற வெளியில விடணு நம்ம மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும் மைண்ட் செம்ம காம்மாய்டும் உடம்பு வலியும் அமைதியா இருக்கும் உடம்பு வலிலா போய்ரும் இத வந்துட்டு யோகா மனச வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்
ஓ செம்ம பாயிண்டா மனசும் உடம்பும் சேர வளவேறணு செரி இந்த எடை தூக்கம் பயிற்சி வெயிட்டு பத்தி என்ன நெனைக்கிற நெறைய பேரு கம்பெனிக்கு அதாவது ஜிம்முக்கு போய் மிகப் பெரிய பாரத்த தூக்கி ஒட் உடம்பை பெருசாக்குறாங்களே அது ஆரோக்கியமானதா
ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றது நல்லது தா ஆனா அத நம்ம உடம்புக்கு தெரியாமை அதிகமாக்கதா இருக்கு அதிகமாதா இருக்கு சும்மா சீன் போட்ற மாரி இருக்க கூடாது ஆ வாழ்க்கையில முக்கியமான வந்துட்டு உடம்புக்கு தேவையான வெயிட்ட மட்டும் தா தூக்கணும் அளவுக்கு மீறியெல்லா தூக்கக்கூடாது ட்ரெய்னர் இல்லாம எப்பயுமே நம்ம வெயிட்டு தூக்கக்கூடாது. அது மிகப்பெரிய வழி மற்றும் ஏ இன்ஜூரிஸ வந்துட்டு ஏற்படுத்த ஆரம்பிக்கும்
ஓ ட்ரைய்னர் துணை கம்பல்சரியா சரி உடற்பயிற்சி மட்டும் செஞ்சா போதும்மா இல்ல நம்ம நேத்து பேசுன மாதிரி உணவு முறை டயட்லா அதுல நம்ம சேத்திட்டும் பண்ணனுமா
அது மிகப் பெரிய தப்புடா அது உலகம் மிகப் பெரிய தப்பு. உடல் பயிற்சி எடுப்பது முப்பது பெர்சன்டேஜ் தா நம்ம சாப்புறதுதா எழுவது பெர்சன்டேஜ் எவ்ளோதா ஆ உடற்பயிற்சி சரியா ஆரம்பிக்கலமா அவ்ளோக்கவ்ளோ வந்துட்டு ப்ரோட் டீன் எடுத்துக்கணு புரத சத்து அதிகமா இருக்கும் உணவுகள்லா சாப்புட்ணு அதாவது முட்டை ஆ கீரை பால் அதெல்லா வந்துட்டு சாப்ட்டாதா வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு எவ்ளோ எவ்ளோ வெயிட் தூக்குறியோ அவ்ளோக்கவுளோ வந்துட் டு தசை வந்துட்டு உனக்கு வேலை செய்யு
ஓ செம்மடா இன்னிக்கி நீ சொன்ன விஷயங்கள் எனக்கு மிகப் பெரிய விழிப்புணர்வு உண்டு பண்ணிருச்சு தொழில் வேலையுமே ஓடிட்டே இருந்தாலு ஒடம்பு நல்லா இருந்ததா நம்ம காசு சம்பாதிக்கிறதுல பயன் இருக்கு இல்ல சுத்தமும் சுகாதாரமுமே நமக்கு ரொம்ப முக்கியோ
ஆ ச கரெக்டா சொன்னடா சுவர் இருந்தாதா சித்திரம் எழுத முடியு இன்னு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு சொன்னது ரொம்ப உண்மதா உடம்பு தா நம்ம வாழ்க்கையோட மிகப் பெரிய அசட் அதாது உடம்பு தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லுவாங்க. டெய்லியும் மினிமம் வந்துட்டு ஒரு முப்பது டு நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் உயர் உடல் பயிற்சி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அத வந்துட்டு தொடர்ச்சியா பண்ணும் போது சிங்கிள் டே பண்ணி முடிச்சு அடுத்த வாரம் ஃபுல்லா தூங்கக்க கூடாது அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க உடல் பயிற்சிங்கறது
செம்ம பாயிண்ட்டு இனிதா டெய்லி மார்னிங் சீக்கரோ எந்திரிச்சி நடப்பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி பண்ண போறே இன்னிக்கி நம்ம உடற்பயிற்சி பத்தி பேசினது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனையரோட பேசும் போது கெடைக்கிற ஒரு இது கெடச்சிது அப்றோ அடுத்து நீ என்ன சொல்ல வர
அடுத்து வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ஒரு ஒரு செய்யக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் ஒரு யோகா வந்துட்டு அதாவது யோகான்னு சொல்ல முடியாது ஒரு உடல் பயிற்சி அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கி பேசலா
சேரி அப்புறோ புஷ் அப்ஸ் அந்த மாரியா
இப்போ வந்துட்டு உடல் பயிற்சி என்னென்ன செய்யணும்னா வந்துட்டு தண்டாள் அப்டின்னு சொல்லுவாங்க செய் அதாது எப்டின்னா நம்ம தரையில வந்துட்டு நம்ம ரெண்டு கைய வெச்சுட்டு ம் காலையும் கீழ படுக்குற முறைல வெச்சுட்டு அ செ செய்யணு அதாது எப்டி செய்யணுன்னு நா சொல் சொல்றே தரையில வந்துட்டு குப்புர படுக்கணு கைய உள்ளங்கையை வந்துட்டு தரையில வெச்சு உடம்ப வந்துட்டு நேராக நீட்டி இருக்கணு கால வந்துட்டு கொஞ்ச நேரோ தூக்கி இருக்கணு அளவு வந்துட்டு எப்டின்னா தெனமும் ஒரு பத்து புஷ் அப்ஸ் அதாது எடுத்தீங்கன்னா ஆ ஒரு அடுத்த நாள் வந்துட்டு இருவது எடுப்பீங்க அது மாரிதா இருக்கு அதனால என்ன பயன்னா கை மற்றும் நெஞ்சு பகுதிக்கு வந்துட்டு ஒரு ஒரு மசில் கெயின் கேடைக்கு அந்த இத செஞ்சீங்கன்னா
ஓ சேரி எனக்கு தெரிஞ்சது ஒன்னு இருக்கு நட நடப்பயிற்சி அது பேரு
ம் ம்
வெளியே போக முடியாத நாட்களில் வீட்டுக்கு உள்ளேயே செய்யக்கூடிய நடை அது அது எப்புடி செய்யணும்னா வீட்டுக்குள்ளியே ஒரு முதையா அறயினை எடுத் து அங்கியே பக்காவா எட்டு வடி தழுவு இல்ல நேரங்களோ கிட்ட தட்டாயி இருபது நிமிடங்கள் தொடர்ச்சியா நடக்கணும் அதோட அளவு பத்தீங்கன்னா டெய்லி காலையில இல்லனா ஒரு சாயங்கால இருவது நிமிடங்கள் நடக்கலாம் அதோட பயன் வந்து உடம்பில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகு சோம்பேரித்தனம் பூராவே ஓடிரும்
உம்
இப்ப வந்துட்டு மூச்சு பயிற்சிய பத்தி பேசலாம் மூச்சு பயிற்சி வந்துட்டு ஒரு அமைதியாக இருக்கிறதும் ஸ்ட்ரெஸ் மற்றும் மனச்சோர்வை குறைக்கும் ஒரு பயிற்சி தா வந்துட்டு மூச்சு பயிற்சி அத தெனமு நம்ம வந்துட்டு செய்யணு அதோட செய்யும் முறை எப்டினா தரையில பாய் போட்டோ இல்லாட்டி டவல் விரிச்சோ நீங்க வந்துட்டு உக்காரணும் நீ அதாவது ஒரு ஒரு கைகளை வந்துட்டு ஒரு வடிவத்துல ஒரு மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அ மூச்ச வந்துட்டு நல்லா இழுத்தூ அதே மாரி மூச்ச நல்லா உடவும் செய்யணும் அது மாட்டி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷோ ஒரு இருவது நிமிஷோ செஞ்சீங்கன்னா நல்லது அதாவது எப்டி செய்யணும்னா வந்ட்டு ஒரு காலையில மோது செய்ணு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விடிய காலையில எந்திரி செஞ்சோம்னா நல்லா இருக்கும்
சேரி எனக்கு தெரிஞ்சு நோன் இருக்கு தோப்பு காரணம்னு சொல்லுவாங்க நம்ம பாரம்பரிய வழிபாட்டு முறையே ஆனா அது ஒரு செம்ம உடைப்பயிற்சி நல்லா இருக்கு எப்டி செய்ணும்னா கால்களை சின்ன அளவு இடைவெளி வச்சு கை ரெண்டு
அ
கூறாவையும் காதுகளை பிடிக்க வச்சு நேராக உக்கார்ந்து எந்திரிக்கணு இடுப்பு பின்பக்கமாக போகணும் அதாவது அப்டி உக்காந்து உக்காந்து எந்திரிச்சு ஒரு இருவது முறை தொடர்ச்சியா பண்ணணு டெய்லியும் பண்ணணு அது அளவு பயன் வந்து பாத்தீங்கன்னா கால் தசைகள் தொடை மற்றும் இடுப்பு எலும்புகள் மிக வலுவாகும் ப்ரைனுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கெடைக்கும் ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ஹோம் ஒர்க் எழுதுறது எல்லா இந்த ஊட இந்த கோப்பு கரண தா நம்மள போட வப்பானுங்க ஒன்னய பண்ணிருக்கியா அந்த மாரி
நா வந்துட்டு பாடங்கள் சரியா வந்துட்டு கவனிக்காதனால எங்களோட வாத்தியார் வந்துட்டு தோப்பு கரணம் வந்துட்டு பத்து தடவ போடு அப்டின்னு சொல்லுவாங்க இதுலியே வித்தியாசமான தோப்பு கரணம்லாம் போட சொல்லுவாங்க அடுத்தவனோட காத புடிச்ட்டு அவே வந்து நம்மக்காத புடிச் ரெண்டு பேரும் சேந்து உட்காந்து எந்தக்கிறது உக்காரணம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்தாலே ரொம்ப சிரிப்பா வரும்
அது வந்து பாட்னர் தோப்பு காரணம் அது பேரு
ஆ ஆமா ஆமா ஆமா
வேற வந்து முட்டி போட்டு உக்கார சொல்லுவானுங்க
ஆமா முழங்கால் போட சொல்வாங்க கொஞ்ச நேரோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆ நாற்காலி மாரி உட்கார சொல்லுவாங்க கொஞ்ச நேரௌ அதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு ஒரு தண்டனைய குடுத்துருந்தாங்க வீட்டு பாடம் செய்யாத செய்யாததுனால
ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது குறும்பு பண்ணா கிரௌண்ட எட்டு ரவுண்ட் ஓட சொல்லுவானுங்க பெரிய கிரௌண்ட சுத்தி சுத்தி ஓடலன குச்சி வெச்சு அடிப்பானுங்ஆமா
உம்
காலை நடையின் மாற்றம் காலையில சீக்கிரம் எந்திரச்சு ஆமா காலையில சீக் கிரம் எந்திரிச்சு பிரெஷ்ஷா நடக்கும் போது பிரெய்ன்கூள்ள எனர்ஜி கெடைக்கும் உடம்புல உள்ள ரத்த ஓட்டம் சீராகும் இந்த சோம்பேறித்தனம் பூராவையு ஓடிகிட்டு ஆஃபீஸ் வேலையில நல்ல கவனத்துடன் செய்ய துணை செய்யு.
ம். அதே மாரி வந்துட்டு பாரம்பரிய யோகா மற்றும் மூச்சு பயிற்சி வந்துட்டு எப்பிடின்னா வீட்லியே வந்துட்டு நல்ல சின்ன தரையில பாய் விரிச்சுட்டு ம் சூரிய நமஸ்காரம் செய்யணு. அது வந்துட்டு உடம்புல வந்துட்டு நெறைய வந்துட்டு தசைகள வந்துட் டு நம்முளுக்கு வேல செய்ய வெக்கு அது மட்டுமில்ல ஆ மிக முக்கியமான மூச்சு பயிற்சியு நம்ம எடுத்துக்கர்ணு அது வந்துட்டு நம்ம நுரையீரலுக் கு அதெல்லா ரொம்ப வந்ட்டு நல்லது ஸ்ட்ரெஸ்ஸ வந்துட்டு குறைக்கு இத வந்துட்டு நம்ம எப்பியுமே வந்து தெனமு கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப ஒடம் ம் நல்லது.
ம் ஆமாமா இந்த சூரிய நமஸ்காரோன்னா டெய்லியு காலைல விடிய காலைல எந்
ம் ஆமாமா விடிய கால்ல எந்திரிச்சு பண்ணாதா நல்லது ஒடம்புக்கு.
சேரிங் நண்பா ந ந எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக் வேலைக் போணு.
ம் சேரி நண்பா.